ஸ்டெக்கி ஆ நல்லா இருக்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா எல்லாரு நல்லாரு காங்க சிஸ்டர் ஓகே நா ஒரு டாபிக்கோட வந்திருக்க ஃபுட்டு
ம் சொல்லுங்க
ஃபுட்டு பத்தி பேஸ்லா நீங் பசங்களுக்கு எந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டு குடுக்குறீங்க
நா நெறைய பயிர் வக அந்த மாரி ஈவ்னிங் ஸ்நேக்ஸா குடுப்ப மார்னிங்கு அது மாரிதா உளுந்து கஞ்சி ராகி பால அ ராகில அந்த மாரி நெறைய ஹெல்த்துவானதா குடுப்ப ஒரு நேரோ குடிக்க மாட்டாங்க ஒன்னா குடுத்து அனுப்புறது வேற என்ன பண்றது
அப்டிங்ளா ட்ரை பண்றீங்க ஆனா பசங்ளுக் குடுக்குறது
இப்ப நம்ம இந்த மாரி ப்ரோட்ஸ் எல்லாமே குடுக்குறது நல்லதா நீங்க எதுக்கு ட்ரை பண்ணுங்க
ம் அ ஃபஸ்ட்டெல்லா அந்த மாரிதா குடுத்துட்ருந்த என்ன பண்றா ங்கனா அந்த மாரி சாப்புறதில்ல இந்த ஸ்ப்ரௌ ஸு மொளக்கட்டியது எல்லாமே சாப்புறதில்ல இப் ப நா என்ன பண்ணிட்டேனா கருப்புகவுனி கஞ்சி ராகி கூ ழு ராகி களி ஆ நட்ஸு போட்ட ஒரு ஜூஸ் நட்ஸ் எல்லா போட் டுபண்ணனு மில்க் சேக் பண்ணுவாங்கல அந்த மாரி போறது அப்புறோ பீட்ரூட் ஜூஸ் ஒரு நாளு அதெல்லா மே ஒரு நாளு இந்த மாரி டெய்லி ஒவ்வொரு ஜூஸு அன்ட் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு ப்ளஸ் ரெண்டு காய் ரெண்டு காய் செய்வ நல்லா சண்ட போடுவானுங்க எதுக்கு ரெண்டு ரெண்டு காய் செஞ்சு வச்சிருக்க ஒரு காய் செய்லாம்லனேனு சாப்புட சொல்லுவாங்கன் சொல்ட்டு அ கஷ் ட்டபட்டு மூஞ்ச கோணிட்டு சாப்ட்டுட்டு போவானுங்க ஸ்கூலுக்கு ஆக்சுலா எங்ளுக்கு ஸ்கூல்ல லன்ச் குடுத்துருவாங்க மானிங் ம் மார்னிங்ஸ் அதனால சா மார்னிங் சாப்புட்றது மட்டு கொஞ்சோ ஃபுல்ஃபில்லா குடுத்து அனுப்புவ சாப்புட வச்சு அனுப்புவ இத்தனய குடுத்தா நாங்க எப்டி சாப் ஃபுட்றது ஹெல்தி ஃபுட்டு ஹெல்தி ஃபுட்டுன் சொல்லிட்டு எங்கள சாப்புட வச்சு எங்கள நோகடிக்கிற எ ஃபோன்ல எதோ ஒன்னு ஃபுட் எதுனா பாத்தனா அம்மா நீ இது பாக்காத இத பாத்த அடுத்த செகண்டு எங்களுக்கு செஞ்சு குடுப்ப இது நீ பாக்காத சோ அவுங்களுக்கு இப்ப மைண்ட் செட் என்னனா எதாவது பாத்தா நமக்கு செஞ்சு குடுப்பாங்க அத சாப்ட வப்பாங்க நீ பாக் காத அப்டின்னு என்ன பண்றது இந்த இந் த பீரியட்ல இவுங்களுக்கு நம்ம கொஞ் நம்ம ஹெல்தி ஃபுட் குடுத்தா தான அவங்களு கொஞ்சோ நல்லாருப்பாங்க ஹெல்தியா இருப்பாங்க ஃப்யூச்சர்ல ம் நம்ம சாப்ட்டதே எதோ ஏனோ தானோன்தா சாப்ட்ருப்போ
ஏன்னா நீங்க அந்த உளுந்துல ராகில கூட பால் எடுத்து குடுக்கலா அந்த மாரி கூட ட்ரை பண் ஈவினிங்ல டீ டீ குடிக்கிறாங்கள அந்த மாரி பால் எடுத்து குடுக்லா ராகி நல்லா ஹாட் வாட்டர்ல்ல ஊற வச் ச்சு நல்லா மிக்சில கிரைண்ட் பண்ணி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணாலே உங்களுக்கு நல்லா பால் கெடச்சிரு ஆனா ஸ்வீட்கு நீங்க டேட்ஸ் கூட போட்லா
ம்
சர்க்கர சேக்குறதுக்கு பதிலா
சோ சுகருக்கு பதிலா எங்க நம்ம ஒரு வித் வித்தியாசமா அவுங்க சாப்பிட்ற மாரி நல்லா பிளான் பண்ணி குடுக்க வேண்டியதாஇருக்கு இந்த காலத்து பசங்களுக்கு
ம் கோக்கனட் மில்க் கூட குடு தா நல்லதுதா பால் ஹீட்டா வேணுனா சுடு தண்ணி ஊத்தி அரைக்லா கிரைண்ட் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி குடுக்லா ம்
ம் எதோ ஒன்னு பண்ணோன் வச்சுக்கோங்ளே மூஞ்சி அப்டியே கசப்பசு குடுக்குற மாதிரி மூஞ்சி அப்டி போய்ட்டு அப்டி கண்ணு மூடிட்டு அப்டியே குட்ச்சிட்டு வக்கிறது அப்டின்னா நம்ம என்ன சாப்டுறமோ அத கொஞ்சோ நம்ம புடிச்சு சாப்ட்டதான ஒடம்புல ஒட்டு என்னதா பசங்க ச ஹெல்த்தி ஃபுட்ன்னு குடுத்தாலுமே அது ஒரு மாரி சளி ச்சிட்டு தா சாப்புட்றாங்க
இப்ப இருக்க பசங்க எல்லாருமே அப்டிதா உங்க பசங்க இல்ல எல்லா பசங்களு அப்டிதா இருக்கு
ம் அப்டிதா இருக்காங்க
ஹெல்தி ஃபுட் குடுத்தா அப்டியாது ஜங்க்ஃபுட் சாப்ட சொல்லுங்க நல்லா சாப்டுவாங்க
நல்லா சாப்டுவாங்க ஆனா ஒன்னு இவங்களுக்கு ஜங்க் ஃபுட்டுனா இந்த மேகி ஒன்னுதா நா அலோவ் பண்ணுவ அதுவு மந்த்லி ஒன்ஸு இல்ல டூ மந்த் ஒன்ஸு ஆ அந்தளவுக் கு சாப்ட மாட்டாங்க எதோ ஈவினிங் ரொம்ப பசி அந்த மாதிரினாதா கொஞ்சோ சாப்டுவாங்களே ஒழிய மத்தபடி நம்ம ஹோட்டல் ஐட்டம்ஸ் அந்த மாரில்லா அந்த அளவுக்கு லைக் பண்ண மாட்டாங்க அதுவரைக்கி கொஞ்சோ ஓகே லன்ச்சு ஆக்சுவலா இங்க வீட் வீட்ல நானு ஸ்கூல் போய்டுவ பசங்களுக்கு லன்ச் கெடையாது ஆ மார்னிங்கு நைட்டு மட்டுதா எப்பமே ரெண்டு காய் இருக்கு ஆ கொழம்பு மார்னிங் செஞ்சுருவே ரைஸ் இருக்கும் டிஃபன் இருக்கும் காலையில எல்லாமே முடிஞ்சிரும் இப்போ காலையில் சாப்பிட்டு போக மத் தியானாம் யாரும் சாப்பிட மாட்டாங்கல்ல அப்போ நைட்டு க்கு வந்துட்டு காயெல்லா முடிஞ்சிடும் சாம்பார் மட்டும் இருக்கும் நைட்டுக்கு காய் செஞ்சா யாருமே சாப்புட மாட்டாங்க
அப்ப லீவ்ல லீவ்ல என்ன பண்ணுவீங்க
உம் லீவ்ல வந்துட்டு இப்ப நாளைக்கு சாட்டர்டே எனக்கு லீவு அவங்களுக்கு ஸ்கூல்ன்னா அவங்களுக்கு என்னன்னா அஞ்சு நாள் காய் சாப்ட் டோல்ல ஸோ சாட்டர்டே சண்டே லீவ் வேணும்பாங்க அந்த மாதிரி பசங்க காலையில என்ன பண்ணுவே பிரியாணி பண்ணிருவே அது காயின்னே அவங்களுக்கு தெரியாது கேரட் பீன்ஸ் போட்டு உம் வெஜிடபிள் பிரியாணி பண்ணா சாப்ட்டு ஸ்கூல் போயிருவாங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்குற நால இங்க லீவு நாளுமே மதியம் சாப்ட்ருவாங்க ப்ளஸ் அவங்க கொஞ்சோ செஸ் கிளாஸ் போறாங்ளா
உம் உம்
தோ ஏ நம்ம வீட்லருந்து கொஞ்சோ ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கும்
உம்
ஸோ அங்க போயிட்டு போயிட்டு வர்றதுனால அங்க அத்தை வீடு இருக்கும் சோ சாப்பிட்ற டைமுன்னா அங்க ஏதோ ஒன்னு சாப்ட்ருவாங்க சோ அந்த மாறி வாரத்துல லீவ்னாலே வீட்டுல ஃபுட் கம்மி வெளிய அவங்க அத்தை வீட்ல சாப்ட்ருவாங்க ரவுண்ட் அடிக்குது சண்டே ஆனா நானு இங்க கடைக்கு போயிருவே நாளைக்கு ஒரு நாள் வீட்ல வீட்ல இன்ட்டும் சும்மா இருக்க முடியாது வீட் டு வேல வேற துல ஒரு நாள் வேலை செய்வோல்ல அந்த மாறி வேலை செஞ்சா டயர்ட் ஆயிடும் ஹ ஆமா அப்றோ சண்டே மார்னிங் எந்திரிச்சு நம்ம கடை ஒண்ணு இருக்கு சோ நம்ம கடைக்கு சண்டே ஒர்க்குக்கு வர பொண்ணு சண்டே ஹாலிடேவா அவங் அங்க போயிட்டோனா அவ்ளோதா அந்த வீக்கு முடிஞ்ச்சு மறுபடியு மண்டே ஸ்டார்ட் பண்ணிரு ரொ டின் ஒர்க் ஒரு வருஷம் இ தே தா தோ கவுர்மெண்ட் லீவ் அந்த மாறி வந்தா நம்மளுக்கு கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கும் அன்னைக்கி நாளுமே ந ம்மளுக்கு ஏதோ ஜோலி வந்துச்சுன்னா அலையிற மாறி இருக்கும் அப்டியே போய்கிட்டே இருக்கும் ஆமா ஆமா ஓ இந்த வாரம் என்னா நா செஞ்சுட்டு இருக்கனோ அதேதா அடுத்த வாரோ ஒரு மந்த் ஃபுல்லாவுமே அதேதா ஏதோ ஒரு நாள் ரொம்ப போர் அடிக்கும் எங்கையு மூவ் பண்ணவே முடியாது சண்டே ஆனா எங்கயா ரிலேஷன் வீட்டுக்கு போலா இல்ல வீட்லியே ரெஸ்ட் எடுக்கலா தூங்கலா அந்த மாறியெல்லா ஒன்னுமே இல்ல அவுங்களுக்கு அந்த ஷெடியூல்ல டைம் டேபிள் போட்ட மாறி சண்டே ஆனா கட சாட்டர்டே ஆனா வீட்டு வேல அஞ்சு நாள் ஸ்கூல்லு இதே மாறிதா ஓடிட்டே இருக்கு ஒரு வர்ஷோ ஃபுல்லா அப்டியே ஓடும் அடுத்த வருஷம் அதே கண்டினியூ ஆகும்
ஓகே ஓகே நீங்கல்லா கால்ல கால்ல எந்திரிச்ச உட்னே ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட் டு லன்ச் ரெடி பண்ணிட்டு அப்பதா உக்காருவோ அப்புறோ நா எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணனும் லன்ச் ரெடி பண்ணனும் ஈவ்னிங்
ஏ தனித்தனியா செய்வீங்ளா
ஆமா அவங்களுக்கு காலைலியே கொஞ்சோ ஃபாஸ்ட் ஃபைவ் ஓ கிளாக்லா எஞ்சி செஞ்சோன்னா நமக்கு ஒரு எயிட் ஓ கிளாக்லா ஆறிப்போயிடுல ஹீட்டா இருக்காது அதனால ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கிறது
ஓ
அதனால ம் மறுடியு ஈவ்னிங்னா அதுக்கப்பறோ நைட்டுக்கு என்ன பண்ணலா டின்னர் பண்லா
ஐய்யோ டெய்லி நைட் தூங்கும் போது காலைல பிளான் பண்ணாம தூங்குனா தூக்கமே வராது ஃபிக்ஸ் பண்ணிர்றணு ஆமா ஃபிக்ஸ் பண்ணணு நாளைக்கு இதுதா இதுதா செய்ணுன்னு செஞ்சா மட்டுந்தா தூக்கமே வருது பிளான் பண்ணாம மட்டு படுத்துட்டோனா தூக்கமே வராது
ம் ஒரு நாள் ராகி சேமியா அந்த மாரி கொஞ்ச ஹெல்த்தியா என்ன என்ன முடியுமோ பண்றது ட்ரை பண்றது அந் மேல கோக் கனட்ட ஸ்ப்ரிங்கில் பண்ணா நல்லாருக்கு அந்த மாரி தேங்கா துருவல் தேங்கா இருக்குல்ல ஸ்வீட்டுக்கு நம்ம அ சக்கர ச சுகரு ஆட் பண்ணலா இந்த பனக்கற்க் கண்டுலா இருக்குல அந்த மாரி ஆட் பண்ணாலு கிரைண்ட் பண்ணா பவுட்ராயிரு அந்த மாரி ஆட் பண்ணிக்கலா
ஓ
க்குறலே எது வேணாலு போட்டுக்கலா நல்லாதா இருக்கு
ம் செரி செரி ட்ரை பண்லா எங்க இப்ப அவங்களுக்கு எதோ ஒன்னு ஸ்வீட் பண்ணோனா அம்மா இதுவா அப்டிம்பாங்க
ஏனா ராகி சேமியா நூடுல்ஸ் டைப்ல தானருக்கு நூடுல்ஸ் மாரி சாப்ட்ருவாங்க
ம் ஓ ராகி சே ஆ அது நா பண்ணுவே அதுலே ரெண்டு பேர் ரெண்டு விதொ ஒருத்தன் கார வேணும்பா ஒருத்தன் இனிப்பு வேணும்பா
ஓ அப்டிங்களா இங்கயு அதேதா ஒரு ஆளுக் கார புடிக்கு ஒரு ஆளுக்கு இனிப்பு புடிக்கு அந்த மாரி ஒரு ஆளுக்கு இனிப் புடிக்கவே புடிக்காது என்னா பண்ணிக்குடுத்தாலு அந்த மாதிரி ஆயிடு ஒரு ஒரு ஆளுக்கு ஒன்னொன்னு பண்ற மாரியிருக்கு
ஆமா இல்ல அத யோ பிளான் பண்ணி பண் செய்யறதுக்கே நம்மளுக்கு டயர்டாயிடு ஒரு கொஞ்சொ டிஃப்ரெண்டாவு குடுக் குனு ஹெல்த்தியாவு குடுக்குனு அப்டின்னும்போது ஆனாலு ரைஸ் இல்லாம இருக்க முடியாதுல்ல
ஆமா அதுதானே நமக்கு கார்போஹைட் கொஞ்சொ எனர்ஜி குடுக்கு
ஆ டெய்லி ரைஸ் வந்துறது ம் டெய்லி ரைஸ் வந்துற தான செய்து என்ன பண்ண முடியு
இல்ல கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்கதா செய்ணு அத அவாய்ட் பண்ண முடியாதுல்ல
முடியாது ஆனா டாக்டர்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்களே கருப்பு கவுனி ரைஸ் சாப்டுங்க குதிரவாலி ரைஸ் சாப்டுங்க அந்த பிளாக் கலர்ல இருக்குற ரைஸு கேரளா மட்ட அ கேரளா மட்ட ரைஸ் எடுத்துக்கோங்க சோ இந்த மார் ரைஸ் தான சொல்றாங்க ம் பிரவுன் ரைஸ் ஒயிட் ரைஸா அவாய்ட் பண்ணுங்கன் சொ சொல்றாங்க மைதா வேண்டா சு சுகர் வேண்டா ஒயிட்டா இருக்கறது எல்லாமு அவாய்ட் பண்ணுங்க அ நம்ம எப்புடி அவாய்ட் பண்ண முடியு
ஆமா அது நம்ம யூஸ் பண்ணி ப பழகிருச்சு வேற அவாய்ட் பண்ணுனா கஷ்ட
ரொம்ப கஷ்டோ ஏ சாப்ட்ருக்கே கருப்பு கவுணி ரைஸ் எல்லா சாப்ட்ருக்கே கொஞ்சமா சாப்ட்டாலே ம் கொஞ்சமா சாப்ட்டாலே
ரொம்பவு நல்லாருக்கு போர்ட்ரிஜ் மாரி பண்ணிக்கலா ம் ம்
ஸ்வீட்ல எப்டி பண்ணுவீங்க
அத இந்த நைட்டே கொஞ்ச ஊர வச்சுடோனா கொஞ்ச நல்லா சீக்கிர வெந்துரு ஒரு ஃபோர ஃபோர் ஃபைவ் விசில் வுட் ட்டா போது அதுக்கப்பறமா இதே மாரிதா தேங்கா துருவல் போட்டு சக்கர மாரி போட்டு தின்டாலே சூப் பரா சூப்பரா இருக்கு சும்மா சிம்பிள் தா ஆமா
பிரைஸா ஓ நா ட்ரை பண்ணதில்ல நா கஞ்ச் ஆ ஹ நா கஞ்சி வெச்சு குடுப்பே பசங்களுக்கு தயிர் அடி சுட்டு ஆவ்ஸ் ட்ரீட்டு இது ஒன்ஸ் ட்ரை பண்லா
குயிக்கா வேணுனா ஆ பிரேக்ஃபாஸ்டுக்கு நல்லா எடுத்துக்கு ம்
ம் ட்ரை பண்லா ட்ரை பண்லா ஓகே ஓகே நம்மளு நாலு பேத்துக்கு சொல்லுவோ ஹெல்த்தியா ஃபுட் எல்லாத்துக்கு குடுக்க சொல்லி
ஆமா ஓகே சிஸ்டர்ஸ் செரி ஓகே பாருங்க வெக்கிறே அ பாய்
ஆ பாருங்க பாய் ஆ